என்னா சொல்லிட்டு இருந்தனே நானா
ம்
ஹேர காய வச்சுட்டு இருக்க நல்ல ஈரமா இருக்கு மழைல போயிட்டு வந்தல்ல ப்ளே ஸ்கூல்ல இருந்து கூப்டுட்டு நல்லா நனைஞ்சிருச்சு அத காய வச்சுட்டு இருக்கற
அப்படியா செரி செரி செரி உனக் கப் கேக் ஏதாது பண்ண தெரியுமா
ஆ கப் கேக் அது வந்துட்டு வீடியோ தா யூடியூப்ல ஒரு வீடியோ பாத்து வச்சு கே அத பாத்துட்டு ட்ரை பண்ணணு இனி மண்டே தான ஸ்கூலு நாளைக்கு ரெண்டு டே லீவ் இல்ல நீ மண்டே தான ஸ்கூல் போவாங்க அப்போ செய்யணு உங்களுக்கு வேனா ஷேர் பண்ற நல்லா இருந்ததுதா செஞ்சு பாத்துட்டு நீங்களு ட்ரை பண்ணுங்க ஸ்கூலுக்கு போறப்போ
ஓகே ஓகே ஓவன் யூஸ் பண்ணுவியா ஓவன்ல பண்ணுவியால்
ஆமா ஓவன் வச்சிருக்கே டைம் இருந்துச்சுன்னா ஓவன்ல வக் கெணு இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில வச்சு வேக வைக்கணு
அப்டியா செரி செரி எங்கிட்ட ஓவன் இல்ல அதா கேட்டே
ஓகே நாஆன்லைன்ல தா பர்ச்சேஸ் பண்ணே ப்ரைஸ் கம்மியா தா இருந்தது குட்டிய தா வாங்குனே நமக்கு அது போதுன்ட்டு
எ கிட்ட இருந்துச்சு எகிட்ட சாம்சங்ல இருந்துச்சு நல்லாதா இருந்துச்சு எங்க வீட்ல வந்து ஃபுட்ட வந்து இப்போ ரெய்னி டைம் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல சீ காட்டா இருக்குன் சொல்ற கொஜலுன்ருக்குல்ல ஃபுட் எல்லா வந்து ஜில்லுனு ஆய்டு டுல்ல அப்ப என்ன பண்ணுவாங்கனா பிளேட் ட்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணுவாங்க அது என்ன ஆயிடுச் சுனா ஒன்டே கரண்ட் ஷார்ட்டேஜ் ஏதோ இருந்தரக்குன் நினைக்கிறே அது டக்குன்னு வந்து ஒரு ஃபயர் மாரி வந்து ச்சு அப் போயிடுச்சி சோ அதுக்கப்புறோ அத போய்ட்டு வந்து சரி பண்ணிட்டுர்க் குது வேண்டா அப்டின்ட்டு போயிடுச்சு
அதுக்குன்னு ஒரு பாத்திரோ இருக்குல்ல அந்த மாதிரில்லா யூஸ் பண்ணணு சொல்லுவாங்க
ஆ பீங்காம் பாத் பிளேட்டு பாத்ரோ அந்த மாரிதா பீங்கதா யூஸ் பண்ணுவாங்க அதுல வேற பிளாஸ்டிக்லது யூஸ் பண்ண மாட்டாங்க பீங்கான்தா யூஸ் பண்ணுவாங்க செரி ஓகே அவுங்கள ஏதோ அந்த டைம் போட்டுட்டாங்க இனி என்ன பண்றது ஏன்னா எங்க வீட்ல வந்து ரொம்ப அந்த கரண்டு ஷாட்டேஜ் ப்ராப்ளம் இருக்குன் நெனைக்கிறே நா வாஷிங் மிஷின் போட போனாலுமே அது ஆஃப் ஆகிடு கரெண்டு அப்றோ நா யூஸ் பன் ஹியூஸ் பண்றதே இல்ல சரி இப்ப அம்மா வீட்ல இருக்கனால அங்க போகும்போது மட்டு அஜ்ஜஸ் பண்ணி வாஷ் பண்ட்டேதா ட்டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ்தா நா அங்க ஸ்டே பண்ணுவே அந்த மாரி யூ யூஸ் பண்னிட்டு வந்துருவ
ஓ செரி செரி
கரண்டு ஷாட்டேஜ் ஆச்சுன்னா அது அப்புறோ ரிஸ்க் ஆயிருல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்றோ ஓடாம ஆய்டுச்சுன்னா வேஸ்ட்டா போயிருல்ல சர்வீஸ் பண்ணனு அப்றோ
எல்லா வேஸ்ட்டா போய்டு என்ன இஷ்யுன் தெர்ல என்ன இஷ்யுன்னு தெர்ல செரி ஓகே அவுங்க
த்ரீ பீஸ் லைன் குடுத்து வெக்கலையா அவுங்க
எங்ளுக்கு த்ரீ பீஸ் லைன்தான்டா பட் எதோ இது இருக்க நா நெனை க்கிறே இயர்ஸ் ஆகுல்ல வீடெல்லா கெட்டி அந்த உள்ளரு க்க லைன் இர்ந்த கன்டிஷன்ஸ் எதாவ்து பேடா இருக்குமாருக்கு எல்லா ரீ இது பண்ணணுமாருக்கு
ஓகே
என்னோட தாட் அப்டி எனக்கு தோனுது
ஓகே அப்ப நீங்க அதுக்குனு ஒரு ஆள கூட்டு வச்சு பாத்தீங்கன்னா அவுங்க ஃபயின்ட் பண்ணி சொல்லிருவாங்க என்ன மிஸ்டேக்குன்னு
அ ஹா ஆள் வச்செல்லா பாத்து மூன் நாலஞ் வாட்டி வா பாத்தாச்சுட்டா ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வெட்டர்லர்ந்து ஸ்டார்ட்டாச்சு ஒன்னொன்னா போக ஸ்டார்ட்டாச்சு இன்வெட்டர் போச்சு ஓவன் போய்டுச்சு ஃப்ரிஜ்ஜு வந்து போய்டுச்சு ஆக்சுவலா எங்க வீட்ல ரெண்டு ஃப்ரிஜ்ஜு உண்டு ஒன்னு என்னோடது ஒன்னு அவுங்ளோடது ஆ அவுங்ளோடது வந்து கொஞ்சோ இதாச்சுன் சொல்ட்டு என்னோடது யூஸ் பண்ணிட்ருந்தாங்க என்னோட து டபுள் டோரு இப்போ வந்து மேல டாப்ல வந்து நமக்கு கீழ கூலிங் இருக்கு தெரிமா அந்த கூலிங் வந்து டாப்லருக்கு கீழ வந்து சுத்தமா கூலிங் இருக்காது அப்றோ அதயு அவுங்க செரி பண்ணாம வச்சிருக்காங்க இனி நம்ம எல்லாமே பண்ணிட்ருக்க முடியாதுல எதுவு பண்ணுங்க சொல்ட்டு நா அந்த பக்கமே மைன்ட்லே ஏத்திக்ல செரி போச்சுன்னா நம்ம ஃப்யூச்சர்ல நம்ம வேற வாங்கிக்லா அந்த தாட்டுக்கு வந்துட்டே
ஆம்மா
சொல்லிட்டே செரி பண்ணுங்க ஆள கூ ட்டு செரி ஏனா நமக்கு தெரியாதுல்ல அந்த ஊர்ல இருக்கோங்க மேக்சிமம் நாங்க அவுங்களா எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்ருப்பாங்க ஸோ நமக்கு வந்து யாரையு தெரியாது செரி பண்றோங்கள பாத்து செரி பண்ணுங்கன் சொல்லியாச்சு பட் அவுங்க இன்னு அது பாத்துக்ல
ம் ஆமா அவுங்க அவுங்க எப்போ பாக்றாங்ளோ அப்ப பாத்துட்டு போகட்டு நீங்க அப்டியே இருங்க என்னவோ பண்ணட்டு அப்டின்ட்டு
ம் அப்றோ என்னடா
உங்க ஃப்ரிட்ஜு அவுங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்ளா
அதா தெர்ல அதா சொல்றேலடா கூல் இல்லென்ட்டு கீழருக்க கூல் மேல டாப்ல அ கூலிங் இல்ல ஐ திங்க் எதாது கேஸ் சி எதாது எதாது இல்லயாருக்கு அந்த கூலிங்ல எதாவ்து கம்ப்ளைண்ட் இருக்காருக்கு அந்த கூலிங் இத சேஞ்ச் பண்ணா சரியா இருக்குமாருக்கு செரி இனி அஸ்பண்ட் வந்தப்றோ பாத்துக்லா அப்டின்ட்டு விட்டுட்டோ
ம் ம் சேரி வந்ததுக்கப்றோ அப்ப இனிமேல்ட்டு ஃப்ரிட்ஜ சரி பண்ணணு லைனலா பிரிச்சு மாத்தனுமாருக்கு உங்ளுக்கு கரண்ட்டு ஷார்ட்டேஜ்க்கு
அப்டியா தாருக்கு
ம் அப்றம் என்ன
அப்றம்
இந்த டீ டீ மா இது இருக்குல்ல சீடு காஃபில்லா கொட்ட இருக்குல அதெல்லா இருக்குதா அந்த ட்ரீ எல்லா உங்ள்ட்ட
ஆமாடா அது நிக்குது ஆனா அது வந்து பிக் ப்ராசஸ் அத சொல்லணும்னா ஒரு ஹாஃப்பனார் ஆகு அந்த அளவுக்கு அதோட ப்ராசஸ் இருக்கு
ஆ காபி பீன் எல்லா எடுத்து டிரை பண்ண வச்சு நெறைய ருக்கு ப்ராசஸ் என்ன
ஆ ஃபஸ்ட் வந்து அந்த பீன்ஸ் எல்லாமே நம்ம கலெட் பண்ணனு அந்த பீன்ஸ் எல்லா கலெட் பண்ணி எல்லாத்தையு வந்து சன்லைட்ல காய வெக்கணு அப்பதா உள்ள இருக்கத வந்து எடு க்கா முடியு மேல டாப்ல இருக்கதெல்லா வந்து தோல் தா அந்த உள்ள தா ருக் க்கு சீடு அ அதெல்லா வேஸ்ட்டுக்கு போய்டு அப்புற அந்த சீட கலெட் பண்ணிட்டு அதுக்கப்புற வந்து மிஷின்ல கொடுத்து பண்றவங்க வேற ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம நம்ம தேவக்கி பண்ணும் போது நாங்க என்ன பண்ணுவோன்னா எங்ளோட எல்லாத்தையு வந்து அ நல்லா ரோஸ்ட் மிக்ஸ் பண்ணுவோ நல்லா நல்ல ஹர் அது பிளாக் கலர்ல ஆகுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க அது அதோட பதத்துக் ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் ஆ பண்ணி எடுப்பாங்க
ஓ
பட் நல்லாருக்கு அது சூப் ப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா ருக்கு அது நம்ம வந்து கடையிலந்து வாங்குவோல்ல பவுடர் அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ருக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ருக்கு அதெல்லாமே நம்ம கொஞ்ச போட்டா கடையில ந்து வாங்க ங்கிறதுல்லா கொஞ்ச போட்டாலுமே நல்ல கலர்ஃபுல்லா அப்டி வருல்ல இது கொஞ்ச ஜாஸ்தியால்லா போட வேண்டியதிருக்கும் பட் நல்ல டேஸ்ட் வந்துட்டே டேஸ்ட் வைஸ்ஸே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியு நமக்கு
சூப்பர் எனக்கு குடுங்க பார்சல் பண்ணி வைங்க
உம் இங்க இருக்கு ஆனா அதை ஆனா யூஸ் பண்ணலா அப்டியே ருக்கு என்ன பண்றதுன்னு
ஓகே ஆனா வெலா வேலபாடு ட்ரை பண்ண வக்கணு
கோ ஃப்ரூட் பாத்ரிக்யா
அது நா வீடியோலதா பாத்துருக்கே நேரா பாத்ததில்ல நா அனுபவ் வச்சிருக்கீங்ளா
அது இருந்துச்சு பட் நா ரேரா தா எனக்கு கையில கெடைக்கு கொக்கோ நா ஒன் நா டூ டைம்ஸ்தா பாத்துர்க்கே உள்ள வந்து, எந்த மாரி சொல்லா அது பாத்திருக்கேன்னு இப்ப உள்ள வந்து அந்த அந்த இது இருக்குமே ரம்புட்டான் டைப்ல ரம்புட்டான் டைப் இல்ல. மங்குஸ்தான் டைப்லதா அது ஒரு மாரி ஒரு சீட் மாரி இரு க்கு மேல ஏதோ ஒரு ஒய்ட் கலர்ல கோட்டாயி ருக்கு. அது செல பேர் சாப்ப ப்டுவாங்க சாப்டுட்டு அந்த சீட இது பண்ணுவாங்க. தெர்ல பட் அது நல்ல அந்த சீடுருக் க்கே அத நீ கடுச்சன்னா ரொம்ப கசப்பு தன்ம இருக்கு. நல்லா கசக்கு அப்போ நம்ம சாப்புட்ற சாக்லேட் எல்லா வந்து எவ்ளோ என்ன என்னலாமோ ப்ராசஸ் பண்ணிதா வருது
ஆமா ஆனா டார்க் சாக்லேட் வந்து கசப்பு தன்மை இருக்கு டார்க் சாக்லேட்ல.
டார்க் சாக்லேட் நல்லா கசக்கு சாப்ட்ருக்கே. இது வந்து அந்த டார்க் சாக்லேட்ட விட கசப்பு தன்ம அதிகமா ருக்கு.
அப்டியா, நா கன்சிவா ருக்குபோது, சாக்லேட் சாப்ட கூடாதுன்னு சொல்லிட்டு, நா ஹஸ்பண்ட் அப்போ ஃபாரின்ல இருந்து வந்தாங்களா நா பிரெக்னன்டா இருந்த அப்போ எனக்கு வந்துட்டு சாக்லேட் எல்லா வாங்கிட்டு வரணுனு சொன்னாங்க ஆனா அங்க உள்ளவங்க சொன்னாங் களா அவங்க கூட ஒர்க் பண்ற எல்லாரு அங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க சொன்னாங்கலா பிரெக்னன்டா இருக்கான்னு சொல்றீங்கல்ல டார்க் சாக்லேட் வாங்கிட்டு போங்கன் சொன்னாங்களா
ஆ டார்க் சாக்லேட் வாங்கி ட்டு வந்தாங்க நல்ல எனக்கு ஆல்ரெடி வாய் கசப்பா இருந்துது பிரெக்னன்ட் டைம்ல அந்த டார்க் சாக்லேட் சாப்ட்டா இன்னு கசப்பா இருந்துது நல்லா வேப்பல மாதிரி இருந்துது
நானு சாப்ட்ற அது வந்து நறயா ப்ளேவர்ஸ்ல இருக்கு ஆரஞ்சு அப்றோ வந்து ஸ்ராபெரி என்னெல்லாமோ நறைய ஃப்ளேவர் உண்டு அதல வந்து நா ஆரஞ்சு அப்பறோ வந்து ஆ அப்பறோ ஒரு க்ரீன் கலர்ல ஒன்னு இருக்கு அது என்ன ஃப்ளேவர்னு எனக் கு ஞாபகோ இல்ல பட் ஆரஞ்ச் ஃப்ளேவர் ட்ரை பண்ணிருக்க சமையா இருக்கு எனக்கு ஆரஞ்ச் ஃப்ளேவர்லதா டார்க் சாக்லெட் ரொம்ப புடிக்கு ஆரஞ்ச் ஃபிளேவர் செம்மையா இருக்கு.
ஓகே
லிண்டிட்டன் நெனைக்கிறே கா அந்த கம்பெனி லிண்டிட் அதோடது ஞாபகோல்ல அங்க மேக்சிமம் ஃபாரினர்ஸ் வந்து அந்த டார்க் சாக்லேட் நறைய யூஸ் பண்ணுவாங்க அவங்க வாங்கறதே நம்ம வந்து வ டேரி மில்க் அந்த டைப் தான வாங்குவோ பட் அவங்க வந் து நறைய டார்க் சாக்லேட்தா வாங்குவாங்க நா பாத்திருக்கே
ஓகே ஏனா அதுதா எந்த கலப்படமும் இல்லாம வர்றதா இருக்கு இருக்கு கலப்படோ இருந்தாலு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு மத்தத கம்பேர் பண்ணச்சுல
அப்டியாதா இருக்கு நெனைக்கிறே
ஆமா அதனாலதா அத நாங்க வாங்குறோ
நெறைய டைப் ஆப் சாக்லேட்ஸ் இருக்கு
நா சாக்லேட்டே வாங்கறதுல்ல என்னோட பையனுக்கு பயந்து அவ சாப்ட்டு சாப்ட்டு எதுமே சாப்ட மாட்டா அது மட்டனே சாப்பட ஃப்ரிட்ஜ்ல எங்க ஒழிச்சு வச்சாலு கண்டுபுடிச்சு எடுத்து சாப்ட்டுருவாங்க சாக்லேட்டே வாங்குறதே இல்ல இப்பல்லா வாங்கனாலு தெரியாமல சாப்டணு அதுக்கு நா வாங்காமலே இருக்கலான்னு வாங்கல
ஆமா
வேண்டாட்டி வேணா அப்டியே சாப்படணும் போல இருந்ததுன்னா ஆடுரு போட்டு வாங்கி அவங்க தூங்கும்போது சாப்ட்ருவே சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ எதுன இருந்துச்சுன்னா
எனக்கு நா ஐஸ்கிரீம் பெருசப்பன் ஆனா ஐஸ்கிரீமும் வந்து என்ன சொல்றது அ கா இங்க பக்கத்து ஸ்டோர்ல எல்லா கிடைக்கும்ல்ல கொஞ்ச லோக்கல்னு பிராண்ட் எல்லாமே அதெல்லாமே வந்து சாப்ட்டா ஒடனே ஏதாவது வந்து கொஞ்சம் ஓகேவா கொஞ்சம் பிராண்டடா போனா ஓகேவா இருக்கு
நா மோஸ்ட்லி குவாலிட்டி வால்ஸ்ல தா வாங்குவே ஐஸ்கிரீம் ஆமா
நா அருணே
அமுல் அமுலு நல்லாதா இருக்கு அமுலு வாங்கியிருக்க
அருண் சாப்ட்ருக்கே அப்பற வந்து க எனக்கு வந்து நா சாப்ட்டதுல எனக்கு புடிச்சன்னா க கிராமெரியா எதோ ஒரு நியூ ஆர் வந்திருக்குன் நெனைக்கிற கிராமரி அதுல வந்து என்ன சொ சொல்றது கொகோனட்டு் ஃப்ளேவர் சாப்ட்ருக்கே சூப்பரா இருக்கு அப்பற வந்து நா வந்து ஐஸ்கிரீம் சாப்ட்டதுல வந்து எனக்கு கோகனட் ஃப்ளேவர் எப்டி புடுச்சிச்சுனா அப்ராட் போயிருந்தப்றோ போ போன டைம் வந்து அங்க தாய்லாந்த் ஐஸ்கிரீம் அப்டின்ட்டு சேல் பண்ணுவாங்க தாய்லாந்து அங்க உள்ளவங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோகனட்லயே கட் பண்ணி அதுக்குள்ள வச்சு அழகா குடுப்பாங்க அந்த அ பாக்குறதுக்கே வந்து அழகா இருக்கு அவங்க டெக்கரேட் பண்ணிருக்கதே அதுல அந்த அந்த ஐஸ்கிரீம் அவங்க அப்போதா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த இளநீர் தண்ணி எல்லா வச் ச்சு எப்டில்லாமோ பிரிப்பர் பண்ணுவாங்க எனக்கு கரெக்டா நியாபக இல்ல பட் அந்த கோக்னட் இதுலயே வச்சு குடுப்பாங்க சூப்பரா இருக்கு அதுலதா எனக்கு கோக்னட் ஐஸ்கிரீம் ரொம்ப புடிச்சது நல்ல டேஸ்டியா இருக்கு ஐஸ் அந்த கோகனட் பிளேவர நீங்க கடச்சிச்சுனா ட்ரை பண்ணி பாரு அது ஐஸ்கிரீம்
ஆ ஓகேக்கா நா ட்ரை பண்ணி பாக்க கெடைச்சதுண்ணா
அப்டிதா கிராமரியு நா இங்க டைப் பண்ணே ஆ ட்ரை பண்ணே அது வந்து இங்க மேக்சிமம் நம்ம கோகனட்ல நான் ரீச் பாத்ததுல்ல அது அது அந்த டைம் அன்னைக்கு பாத்தே வேற ஐஸ்கிரீம் வாங்குபோது சரி ஓகே இத ட்ரை பண்ணிருவோ இதுதான் நமக்கு புடிச்ச ஐஸ் கிரீம் அப்டின்ட்டு எடுத்துட்ட
நா நெக்ஸ்ட் டைம் போனனா ஐஸ்கிரீம் ஷாப் போனனா